என்ன பண்ற
நான் இங்க சும்மாதா ப்பதா ஃப்ரெண்டோட வெளிய வந்த
ம் நா வந்து என்னோட புக்ஸ் எல்லா இருந்துச்சு சோ வந்து அத கிளியர் பண்ணிட்டருக்க ஜூஸ் குடிச்சுட்ருக்க
ம் சாப்ட்டிங்களா
ம்க்கும் இல்ஙக இனிதா இல்லங்க
சன்னா சமையல் வீட்ல
தெரிய்லங்க ஈவினிங் வந்து காலேஜ் விட்டு வந்து இருக் என்னபண்ண சாப்பாடுதா கேட்பன் தெரியு சாப்பாடு கேட்ட ம் எங்க அம்மா வந்து வந்து தார அப்டின் சொன்னாங்க நாலு மணிக்கு கேட்ட மணி எட்டர ஆச்சு ஒம்பதே ஆயிட்டு இன்னும் தர்ல
ஓக்கே ஓக்கே ஜி உம் நாளைக்கு காலேஜா
அ அது கால்ஜு
இல்ல கட் கன்னியாகுமாரி சைட்லா அந்த ப்ரைடேனா லீவ் வுடமாட்டாங்களா அந்த கிரிஸ்டின்ஸ் மேனேஜ்மெட்லா ஆஹா சண்டேதன விஷ் ஸ்டின் மேனேஜுன்னா
உம் இங்க வந் ச ப்ரை லீவே தர்றது கஷ்டங்க
உங்க காலேஜா அது காலேஜ் இல்லங்க அப்ப ஜெயில் போல அது
அந் அப்புற ஸ்கூலுங்க
ஸ்கூலா ஏங்க அப்டியேபட்ட எங்க காலேஜ் சிட்டுங்க அந்த காலேஜே நாங்க பங்கடிச்சு அதலா கத அப்பில்லா பண்ணி வச்சுகிற நானு நாங்கஞ்சுதா இன்ன சொல்றீங்க
இங்க வந்து அப்டிதாங்க
இல்ல கோஎய்டாந்த பிரச்சின இல்ல அது உமன்ஸ் காலேஜில அதனால அப்டிதா இரு
ஆமாமா லைக் இங்க வந்து ஒரு இன்னந்து ஆமாமா இன்னு ஹேண்ட் புக்னு ஒண்ணு தருவாங்க
ஆ
அந்த ஹேண்ட் புக் எதுக்கு யூஸ் ஆவுனு எங்ளுக்கு தெரியாது ஏங்கிட்ட ரெண்டு ஹேண்ட் புக் இருந்துச்சு ஒன்னு எ ஃப்ரெண்டு் குள்ளது ஒன்னு என்
ஒண்ணுத்து யூஸ் இல்ல வீட்ல இருந்து செல்புல வெக்கதா யூஸ் ஆகு அது
ஆமா அதுல வந்து யாருக்கு நம்புல அதுஎமோ குடுத்துக்கு காலேஜில இருக்கு அவ்ளோ பேத்துக்கு நம்பரைம் குடுத்துருக்காங்க
ஓகே ஓகே
மென் என்ன பண்ணணு அதுலா சொல்லிக்கிட்டு
ஆஹா செரி இன்ன அந்த உங்குள்து இப்ப செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா காலேஜி
ஃபஸ்ட் இயர் சீ செகண்ட் இயரு
செகேண்டதா ஆவ் ஆல்கிளியரா நீங்க
ம்
ஆள்கிளயர் ஸ்டூடண்டா இல்ல அரியர் ஸ்டூடண்டா என்ன சொல்றீங்க அப் படிப்ஸ்ஸா நீங்க அப்போ
படிப்ஸ்லா இல்லங்க
ஆ படிப்ஸ்லா இல்ல ஆவ்ரேஜ் ஆவ்ரேஜ்
படிக்காம்லே மார்க் எடுக்கலா
அத என்ன மாரி நா காலேஜே போவ் மாட்டே ஆனா அ எப்டினா ஊர் சுத்தினியே இருப்ப காலேஜ் பக்கோ போ பங்கச்சி சுத்துவ ஆனா எல்லத்துலயு ஆள் கிளியர் அந்த மாதிரிங்க பரவால்ல ஆனா எங் கைல் நோட்ஸ் எல்லா இக்காது ஆனா ஒன்னு நீங் நோட் வச்சு பாஸ் ஆயிறீங்க பரவால்ல நா நோட்ஸ் இல்லாம பாஸ்
துதாலு வாங்கி தா ஆகணு ஏன்னா வந்து மேம் வந்து கிளாஸ் எடுக்கும் போது செக் பண்ணுவாங்க வந்துட்டு புக்ஸ் இருக்குதா கையில இருக்குதா இல்லையா இல்ல வந்து கிளாஸ் பங்க்கடி சும்மா இருக்கிறாங்ளா அப்டின் சொல்லிக்கிட்டு பாப்பாங்க சோ வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இது தேவதா
அச்சோ அச்சோ ஆனா நா அப்டி இல்லே பா எப்பின்னா புக்ஸ் எல்லா வாய்ங்ப்போ இப்ப நாங்க காலேஜில இல்ல பேகே எத்தின்போ மாட்டோ பேக் எல்லா காலேஜிலதா இருக்கோ அங்க எத்தின் போய் வக்கிம்போது பசங்கல புக் யார்னா வாங்காம இர்பால பீஸ் கட்டாதவுங்கள நாங்க என்ன பண் போ இதுல வந்து அப்டித்தானே ஒர்ஒருத்த பீஸ் கட்டுவா ஒர்ஒருத்த லிய பீஸ் கட்டுவா படிப்பு படிக்கிற பசங்கலா கஷ்டப்படுவானுங்கல்ல நீங்க எத்து யூஸ் பண்ணுங்கடா நாங்க இன்னாட காலேஜிகாடா வரப்போறனு சொல்லி குத்துறது ஒரு நோட்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது
நா எங்ளுக்கு வந்து அறுவத்தி மூணு பேர்ருக்கோன் வச்சுக்கோங்ளே நாங்க அறுவத் தி மூணு பேருமே புக்ஸுக்கு பே பண் சம் லைக் தே அவுங்க வந்து ஒரு ஆத்தர் சொல்லுவாங்க எங்ளுக்கு வந்து ரெண்டு ஆத்தர் ருக்காங்க வாங்குறவங்க செல்வராஜ் அப்புற வந்து மனோ வரம்புக் சொல்லிட்டு வாங்குவாங்க சோ ஆத் த்தட்ட வந்து இப்ப எத்தன புக் வேணுன் சொல்லி கேட்டு ஆர்டர் போட்டுருவாங்க சோ நாங்க எல்லாரு வாங்கிதா ஆகணு வேணா சொல்லவே முடியாது நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய சீனியர் பாங்கல்ல அவுங்க கிட்ட போய் வாங்கி போ எல்லத்தையு
ஒ ஓ ம்
சீனியர்ஸ் கிட்ட வாங்குறது வந்து ஓகே லைக் சீனியர்ஸும் ஃப்ரீயா தர மாட்டாங்க
ஏதனா அமௌன்ட் பாதி அமௌன்ட் கேட்பாங்க
பாதி அமௌன்ட் கேப்பாங்க எனக்கு ஒருத்தங்க லா புக் தந்தாங்க எனக்கு ஒரு புக் புக்கு அந்த புக்குக்கு ஆ
லா ஸ்டுடென்ட் டா
இல்ல பட் லா புக் வ லா சப்ஜெக்ட் வரு எங்களுக்கு
ரைட் ஓ அந்த பேங்க் ரிலேட்டட்னா லா புக்கு வரும்னு நெனைக்கிறே ஆமா ஆமா
ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிசினஸ் லா இருந்துச்சி இப்ப கம்பெனி லா இருக்குது
ஓஹோ எங்களுக்கு தெரிஞ்சி இது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல வந்து எனக்கு புக்ஸ் வந்து ஒரு அக்கா தந்தாங்க வாங்கி பாத்தா ரெண்டு சைடு பேப்பரு மட்டு தா இருக்குது புக்குல உள்ள அட்டயாக்காணு அதுக்கு அம்போ புக் வந்து நூர் ரூபாவா ஆ ஒரு பேச்சி ஓரு ஆஃப் ருபீஸ் குடுக்கோன்னு சொன்னாங்க நா சொல்லிட்டே இல்லங்க தரமாட்ட அது ஆல்ரெடி ரொம்ப டேமேஜா இருக்குது நா வந்து எப்டி தர முடியு கேக் ட்டு சோ அது ஃப்ரீயா வாங்கிட்டே தென் தமிழ் புக் வந்து டூ தோ டூ நைன்டி சம்திங் சோ அதுக் அதுக்கு ஒன் ஃபாட் ஃபைவ் சம்திங்கு குடுக்கணு
அச்சச்சோ இப்டின் தெரிஞ்சா நாலா கன்னியாகுமரில இருந்து ஒரு புக் கடயே வேஸ்ட் இருப்பேனே எங்க வாங்க ஹோல்சேல்லு ஹோல்சேல்ல ஒரு கடையே வெக்கிற வந்து எத்துப் பேங்கன்னு
ம் அப்றோ வந்து என்ன பண்ணுவாங்க வேற வேற என்ன புக்ஸ்சு அ இங்கிலீஷ் வந்து நாங்க கேட்டோ சீனியர்ஸ்ட கேட்டிருப்போ இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடுத்து இருப்போ எங்க கூட இருக்க பொண்ணு சொல்லு சீனியர்ஸ்ட இருந்து புக் வேணுமா கிளாஸ்ல பொண்ணு கேட்டுச்சி நா வாங்கி தரே அப்டி சொல்லி நாங்க ஆறு பேருமே அந்த பொண்ணுகிட்ட நேம் குடுத்து இருகாகுறோ அந்த எங்களுக்கே இப்ப அந்த புக்கு கெடைக்கல இந்த புக்கு கெடைக்கல சீனியஸ்டயு தர்ல மெயின் அட்டயே வாங்கல இப்போ மேமு கிட்ட நாங்க தா திட்டு வாங்கனோ பட் அந்த பொண்ணு புக் வாங்கிக்கிட்டா
ஆ
இப்ப நாங்க வந்து அத் இங்கிலீஷ் புக்கு தலகீழ நிக்கிது இப்போ அம்பு குறில தென் வந்து கோடிங் வரு அதுக்கு புக்ஸ் வாங்கி தருவாங்க பிராடிக்கு
எப்டி இருந்தாலியோ இந்த இது இ எந்த குரூப் எத்தாலியு இப்ப கம்ப்யூட்டர் கோடிங்னு ஒன்னு வந்துரு ஏன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணிதானே ஆகணு அதுல ஒரு கோடிங் ச சப்ஜட் ஒன்னு வந்துரு
இல்லல்ல இத்தன வருஷமா கடையாது பி காம் கு கோடிங் லைக் பிராட்டிகல் இல்ல
இப்ப வந்து இப்போ வந்து ஏன்னா இப்ப ஏ ஏ எல்லா டெக்னாலஜி ஆகுதுல்ல
ஆம் ஆமா
அதனால ஆனா அந்த புக்கு கன்ஃபம் நீங்க வாங்கிதா ஆகணு ஏன்னா அந்த உங்களுக்கு முன்னாடி இது இருக்கா செட் இருக்காது பின்னாடி செட்டுக்கு
செட்டு இல்ல இந்த வர்ஷோ தா சோ எல்லாத்துக்கு
ஆமா அடுத்த செட்டுக்கு நீங்க வித்துருங்க பாதி அமௌன்ட்டுக்கு
ஆ நாங்க பிளான் பண்ணியாச்சு ஆல்ரெடி பாதி புக்லா எடுத்து வச்சிருகோ நெக்ஸ்ட் இயர்க்கு விக்குறக்கிறதுக்கு
பரவால்ல எத ஏதல எல்லா நீங்க சேல் பண்ணி அமௌண்ட்இதுஸ இது பண்ண முடியு அதெல்லா பண்றீங்க
ஆமா ஆமா ஆனா புக்ஸ் எல்லா எடுத்து வச்சிருக்கு பலய புக்ஸ் செகண்ட் இயர்ல வாங்கின ப ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கின புக்ஸ்ல்லா
ம் ஓகே ஓகே நைட்ன தான் சமைப்பாங்க ஒரு கெசிங் எதுனா இருக்கா
எங்க வீட்லயா நைட் சமைக்கவே மாட்டாங்க சோறு இருக்கு
ஆ
ம் சாம்பார் இருக்கு பலய சாம்பார் இருக்கு சொ சாப்ட்டுக்க வண்டி தால்த
அச்சாசோ
இனிக்கி வந்து அம்மாவுக்கு கொஞ்சோ உடம்பு சரியில்ல
ஆ என்ன ஆச்சுப்பா
அவங்களுக்கு சம்திங் பிவர் தென் வந்து வெரகோஸ் உண்டா அவங்களுக்கு அது வந்து உள்ளே பொட்டிக்கிட்டு லைக் வெளியே போட்டனாதா ஆபத்து இவுங்களுக்குள்யே போட்டிகோ சொ இனிக்கு வந்து கால்வலி அவங்களுக்கு வந்து அத உள்ள போட்டு லைக் அந்த வெறிக்கோஸ் நர போட்டிட்டு
ஐ ஐயயோ
சோ ஃபீவர் அப்பிடல்லா இருக்கு சோ அன்னைக்கு நான் மார்னிங் சாப்பாடு வைக்க வேணா ரச இருக்கலா அது போது சொன்ன பட் வந்து அவங்க சாம்பார் இருந்துருக்கு போல சூடு பண்ணி வச்சிருக்காங்க
இல்ல டேப்லெட் எதுனா வாங்கி கொடுத்தீங்களா
எங்க அம்மாவே டேப்லெட் ஆல்ரெடி எங்க அம்மா விசிங்கு போறங்க அலர்ஜிக்கு தென் இதுக்கு வந்து இனிதான்றன போ இதுக்கு டேப்லட்ல்லா கிடையாது பீவர்க்கு டேப்லெட் போடுவாங்க டேப்லெட் இல்ல இன்ஜெக்ஷ தா
ஓஹோ சேரிங்க சேரிங்க
எங்க அமாக்கு டேப்லட போட்டா கம்மிய ஆகது ஸோ இன்ஜெக்ஷ போட்டு வருவாங்க நைட்டு
ம் சேரி சேரி நா எனக்கு இன்னைக்கு நேத்து இன்னீங்கா சரியான அடிங்க வால்கே
போங்க ஆஹ்ஹ் சேரிங்க
இல்ல என் ஃப்ரெண்டு எங்கிட்ட பேசிட்ருந்தே
ஃபிரண்டுனா இங்க எங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்னு திடீ நீ பேசாத அப்டின்னு சொல்லுச்சு
ஓகே
ஏன்னு கேட்டா நா லவ் பண்றே பேசாத ஏன்டி நீ லவ் பண்றதுக்கு பேசாதது சொல்லறக்கு நா என்னாடி நம் ஃப்ரெண்ட் தானே ஃபன்ரெண்ட தானே பேசினலே அப்டி இல்லடா அவன் சந்தேகப்படுவா எதுனா ஒன்னா எனா ஒன்னா தப்பா பேசுனனா எனக்கு வருந்த ஆகும்ல நா டிசண்டா சொல்லிட்டே நா உங்கள பேசல உ டிசம்பர் டுவல் பத்து த்த வருது அதுக்கு விஷய நா பண்ணிக்கிறே ஏனா எதலேயூ பிளாக் மட்டு பண்ணாதே அப்டின்னு சொன்னா அப்போ அப்போ திடீனு வந்துட்டு நீ என் செல்ல ஃப்ரெண்டுட நா அவங்கள பேசிருந்தா அய்யய்யோ என்னான் கேகுறே கூத்து
சரிதாங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
நல்லா என்ஜாய் பண்ணலா அவளால நேத்தல அழுந்து ஓக்கான்னு என்ன ஓவரா பேசிட்டாங்க
ஓ அப்டிங்களா சேரி அததா நம்ம கண்டுக்க கூடாதுங்க ஓவரா பேசினானு
நா அதுதா டீசரன் இன்னைக்கு இன்னைக்கு கால நம்ம கொஞ்சோ இன்னிக்கு காஞ்சு காலைல கொஞ்சோ தெளிவானேனா காலைல தெளிவானே சேரி நீ உ போக்லே‌ இரு அவே பர்த்டே விஷ் பண்ணுது மட்டு ஐ டி இருக்குல்ல நா அத்ல விஷ் பண்ணிக்குறேன் அவ்ளோ தா சொல்ட்டு அப்டியே வெளிய வந்ட்டே அப்பல்லாம் இல்லடா நீ பேசுடா செல்லம் வேண்ணா இப்ப சொல்றா நா எதுமே ரிப்லே இல்ல உ சொல்ட்டு வந்ட்டே
உ இட்ஸ் ஓகே என்னினோட பேக் ரொம்ப குப்பையா இருக்கு போல இப்பதான் ஏ பேக் ல்லா எடுத்து செக் பண்ணிட்டுருக்கே
பேக்கு குப்பையா இருக்கா
டோட்டலா ஃபைவ் பேக்ஸ் இருக்குங்க யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணாம லைக் எங்க அப்பா இப்ப வாங்கி தந்துது் பழசு நைன்த்ல யூஸ் பண்ணது டென்த்ல யூஸ் பண்ணது லெவன்த் டுவெல்த்ல யூஸ் பண்ணது எல்லா பேக் சேத்தும் ஒரு அஞ்சு பேக் கிட்ட இருக்குது
ஓ நீங்க வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு நோட் புக் லா அடிக்க மாட்டே பேக்ல அப்டியே போட்டு அப்டியே தூக்கி ப் செட்
இல்லல்ல செல்ஃப்லதா இருக்குது புக்ஸு தென் பேக்ஸ் எல்லாம் இப்ப ரீசண்டா எடுத்தே வெளிய
ஆ ஆ
அதெல்லாம் அப்டியே கடக்குது அதெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கோ எனக்கு இப்ப வந்து தூசிலா அலர் திரும்பயு டஸ் தொல்ல போயிருச்சு அந்த செல்ப் வந்து கொஞ்சோ தூசியா இருந்துச்சு எடுத்து அலர்ஜியாயிடுச்சு
நா அதுக்கே வீட்டுல எந்த வேலை செய்ய மாட்டேங்க எனக்குல்லா சும்மா இப்டி பெருக்னாலே டஸ்ட் அலர்ஜி ஆயிரு மூக்குக்கு மாஸ் போட்டுதா நா இதே வேலையே செய்வே ஏ நா பேர்ட்ஸ் எல்லா பிரீட் பண்றேல அதுல வர்ற டஸ்ட் எல்லா கொஞ்சோ இதா இருக்கு
அ ஓகே ஓகே என்ன ப நா வந்து எப்போ வச்சிருந்தேல என்னோட அடிடாஸ் சாக்ஸு ஒரு ஒரு பைக்குள்ள வச்சு வச்சிருக்கே இப்பதா அந்த பேக் எடுக்கிறே சாக்ஸ் கெடக்கிது
இப்பதா ஒங்களுக்கு பழைய பழைய புத்தகம் பழைய பழைய ஞாபகங்கள்லா ஒரு ஒன்னா வரு அ க்ளீன் பண்ணிக்கிறீங்க
ஆமாங்க
ம் ரைட்டுங்க
ம் என்னங்க பண்ண முடியு வேற நானு
ஒண்ணு பண்ண முடியாது நாலா எப்பைமே ப எங்க வீட்ல ந்து பாத்தீங்னா புக்கே க்காது எதும்மே ங்காது ட்ரெஸ் தா கொட்டி கெடக்கு
தா
ஆமா இன்னிக்கி ஒரு கம்மல் வேற வாங்கினுவந்தே காது குத்திடு குத்திட்டுக்கீறே போட்லான்னு தங்கச்சிது நல்லா ஜவ்வேஸ் சுட்னுவன்ட்டே நீ ஒன்னுச்சுக்க நா ஒன்னுச்க்றே சுட்னுவன்ட்டே
செரிதாங்க
ம்
அப்றோ ஓகேங்க நமக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது மீண்டு ஒரு இணைப்பில் இணைவோ